ஆ
கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கிளியரா கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர்
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க நானு நல்லாருக்கே கொழந்தைங்களு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எப்டி அம்மா அப்பா எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்க சிஸ்டர் நல்லாருக்காங்க எல்லாரு
சாப்ட்டீங்ளா
ஆ இல்ல சிஸ்டர் இனிமேதா சாப்புட்னு
ஓகே ஆ சாப்பிட்ட மா ஏ இ்வ்ளோ லேட்டா சாப்பிறீங்க கொஞ்சோ சீக்கிரோ சாப்ட்டு பழகுங்க
இன்னைக்கு ஞாயிற்று கெழம இல்ல சிஸ்டர் அதனால அப்பா வரவு எல்லா லீவ் ம் எல்லா வீட்ல இருப்பாங்களா அப்பா வரவு அப்பா வர நாலு மணி ஆகு
ஓ சேரிமா சேரிமா
ஆ அதுனால செரி அவுங்க வரவு இன்னைக்கு ஒரு நாள் தான சேந்து சாப்ட முடியு
அதனால சேந்து சாப்பலான் வெயிட் பண்ணிட்ருக்கீங்க
ஆமா சிஸ்டர் நாலு மணி நால்ரை ஆகு இன்னைக் சாப்ட
அப்டியா சேரிமா சேரிமா நல்லா சாப்டுங்க
ம் சரிங்க சிஸ்டர் ஆ நீங்க எப்டி எல்லா சமைப்பீங்ளா
ஆ சமைப்பமா நா எல்லாமே சமப்பே
சேரி சேரி ஆ ஆ சமைப்பே சிஸ்டர் கொஞ்ச கொஞ்சோ சமைப்பே ஆ அ அசைவல்லா நல்லா செஞ்சிருவே சைவல்லா சுத்தமா வராது எனக்கு செஞ்ச எதுவு இல்ல செஞ்சதில்ல அவ்ளவா ஆமா சிஸ்டர்
மீன் கொழம்புல்லா வெக்க தெரியுமா ஒனக்கு
ஆ மீன் கொழம்பு தெரியாது சிஸ்டர் நீங்க சொல்லுங்க எங்க அம்மா வெப்பாங்க சும்மா சிம்பிளா வெப்பாங்க நீங்க எப்டி வெப்பீங்கன் சொல்லுங்க ஆ தெரிஞ்சிக்கிறே ம்
நாங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா ம் அடுப்பத்து வச்சே ச தேச்சதுக்கு அப்புறோ எண்ணெ ஊத்திட்டு ஆ வெந் வெந்தயந்தா போடுவோ சும்மா கொஞ்சமா வெந்தய அதிகமா போட்டா கசக்கு சும்மா கொஞ்சமா வெந்தயம் போடுவோ வெந்தய போட்டுட்டு வெங்காய வந்து குட்டி குட்டியா நரிக்குவோ ஆனா நெறைய வெங்காய போட மாட்டோ கொஞ்சூண்டு வெங்காய தா போடுவோ சில பேர் நெறையா போடுவாங்க
நாங்க வந்துட்டு வெங்காய கொஞ்சமா போட்டு தக்காளி கொஞ்ச கூட போடுவோ ஏனா அது வந்துட்டு புளிக்கொழம் மாதிரி தான வக்கிறோ தக்காளிலியு கொஞ்ச புளி இருக்கு புளிப்பு இருக்கு சோ புளி கொஞ்ச கம்மியா ஊத்துனா போது அப்டின்றதுக்காக தக்காளி கொஞ்சோ கூட போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுலயே வந்துட்டு ஆ மசாலா மஞ்சளத்தூள் போடுவோ அதுக்கப்பறமா வந்துட்டு சில டைம் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கனா பொடிலா போட்டுட்டு புளிய கரச்சி ஊத்துவாங்க நாங்க வந்து புளியில வந்துட்டு பொடி போட்டுப்போ மஞ்ச தூள் மட்டு இதுல போட்டுட்டு மல்லி பொடியு மொளகா பொடியு வேண்றளவ புளி கரச்சி வச்சிருப்போம்ல்ல அதுலயே போட்டு அந்த புளியோட ப்டியே மிக்ஸ் பண்ணிர்ற கரண்டி வச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருவே இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்றமா இத அந்த புளி எடுத்து புளியோட அந்த மசாலாவு போட்டிருக்கா அது அப்டியே ஊத்திருவே அதல ஊத்தி கொதிக்க விட்ருவே அடுப்பு கூட வச்சிட்டா நல்லா கொதிக்குமா கொதிச்சதுக்கப் நல்லா கொதிச்சதுக்கப்பறோ ஆ மீன போனு மீன போட்டு கொறச்சு வச்சிற்னு மீன் போட்டு ஒரு பத்து நிம்ஷந்தா மீன் வந்து ரொம்ப சீக்கிரோ வெந்துரு கொஞ்ச பத்து நிமிஷ கொறச்சிருந்தா போது நம்ம அடுப்ப அம்த்துனா வெந்துருக்கு ஆ அந்த மாரி கொறச்சி வச்சுட்டு வெள்ளப்பூடு மட்டு கொஞ்சோ நெறைய நச்சு போடுவேமா அந்த கொழம்ப்ல வெள்ளப்பூண்டு மட்டு ந ல்ல கொழம்புல போட்டுட்டு லாஸ்ட்டா கொத்தமல்லி தூவி எறக்கிட்ட சூப்பரா இருக்கு மீன் கொழம்பு ரொம்ப சிம்பிள் மீன் கொழம்பு
ம் எங்க அம்மா எப்டி வப்பாங்கன்னா
ம்
ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து தேங்காவு சின்ன வெங்காயமு அரச்சிப்பாங்க பேஸ்ட்டா நல்லா அரச்சிட்டு
செரி
நீங்க சொல்ற மாரி ஆ ஒரு பாத்தரத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு புளித்தண்ணி ஊத்தி ஆ அதுல தேங் ஆ அந்த தேங்கா பேஸ்டையு போட்ருவாங்க அதுக்கப்பறோ மெளகா பொடி மல்லிப்பொடி ஆ எல்லாமே போட்டு அது நல்லா கட்டி இல்லாம கலக்கி விட்டுட்டு அதுக்கப்பறோ அடுப்புல வப்பாங்க அடுப்புல வச்சிட்டு ஆ அது கொதிக்கவு மீன் போட்டுட்டு அதுக்கப்பறோ லாஸ்ட்டா தாளிச்சி ஊத்துவாங்க எண்ணெ ஊத்தி வெங்காயோ
ஓ தாளிக்கிறது தனியா பண்ணுவாங்களா
ஆமா
ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி வக்கிறாங்கப்பா ம்
கடசில தாளிச்சிட்டு கொழம்புல ஊத்துவாங்க
ஓ அதா டிப்ரண்டா பண்றாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி பண்றாங்க நாங்களுமே இப்ப மீன் கொழம்பு நீ சொல்ற மாரி வச்சிட்டு ஆ டே கொஞ்சோ இன்னும் கொஞ்சோ டேஸ்ட் தூக்கலா இருக்கறதுக்காக தேங்கா பால அரச்சு ஊத்துவோ நாங்களு காரோ கொஞ்சோ தூக்கலா போட்டா தேங்கா பால் ஊத்துவோ அப்ப அத சரி செய்யறதுக்காக தேங்கா பால் ஊத்துனா டேஸ்ட்டா இருக்கு நீங்க வந்துட்டு மீன் கொழம்புல காய் ஏதாது போடுவீங்களா
காய் எல்லா போட மாட்டாங்களே காய் எல்லா போட தக்காளியுமே சேக்க மாட்டாங்க ஆமா
அது ஒரு இந்த பக்கல்லா எப்டி தெரியுமா ஆ ஒவ்வொருத்தங்க முருங்கக்கா மட்டு போடுவாங்க ஒருத்தவங்க கத்திரிக்கா மட்டு போடுவாங்க நாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொரு நாள் போடுவோ முருங்கா மட்டு அதுல போட்டுக்குவோ ஒரு நாள் கத்திக்கா மட்டு போட்டுக்குவோ ரொம்ப புடிச்ச எக்ஸ்பர்ட் நல்லா இருக்கு அப்டின்னா மாங்கா கண்டிப்பா மாங்கா போட்டு வைப்போ மாங்கா செம டேஸ்ட்டா இருக்கு புளிக்கொழம்புக்கு
இந்த சைடு இந்த சைடு மாங்கா போட்டு வைப்பாங்க ஆ சில பேர் வந்து நல்லெண்ணெ ஊத் துவாங்க
நல்லெண்ணெதா நாங்களு நல்லெண்ணெ ஊத்திதா செய்வோ மீன் நீங்க மீன் கொழம்புல ஊத் நீங்க நாங்க அந்த தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெ ஊத்தி வதக்குறோல்ல ஃபர்ஸ் த்து அதுக்கே நல்லெண்ணெல்லா நெறையா நல்லெண்ணெலதா செய்வோ அப்பதா வந்து புளி கொழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு
ஆ எங்க வீட்ல நா நல்லெண்ணெ சேக்க மாட்டோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நல்லெண்ணெ வந்து ஒத்துக்கவு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒத்துக்குடாதுன் சொல்லுவாங்க மீன் கொழம்புல அந்த மாரி சேத்தா ஆன நல்லெண்ணெ சேக்க மாட்டோ சமையல் எண்ணெதா இந்த சைடு நெறையா வீட்ல வந்து நல்லெண்ணெ சேத்து பண்ணுவாங்க இல்லன்னா மாங்கா போடுவாங்க நீங்க சொல்ற மாரி
ஆமா மாங்கா போட்டு செய்றது ருசியா இருக்கு அதேது இப்பவுமே ஃப்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்க என்ன மசா லா போட்டு பெரட்டி வப்பீங்க
நாங்க வந்து மீன் மசா எல்லா மசாலுமே இருக்கு மீன் மசாலா கொஞ்சோ போடுவோ நாங்க மெளகா பொடி அப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோ கார்ன்ஃபிளார் மாவு அப்பறோ சிக்கன் பொடி கொஞ்சோ போடுவோ
இந்த கடைகள்ல்லா பண்ற மாரி பெரட்டி வச்சி பண்ணுவீங்க இப்ப கடை இப்ப கடைகள்ல எல்லா அப்டிதா பொரிச்சிருக்குறாங்க நீங்க எண்ணெயில போட்டு அப்டியே பொரிச்சி எடுப்பீங்களா இல்ல தோசை தவால வச்சி தரட்டி எடிப்பிங்களா
ஆ தோசைக்கு பெரிய மீன்னனா தோச கல்ல பண்ணுவ சும்மா சால மீன் அந்த மாதிரினா எண்ணெயில தா பொரிச்சு எடுப்போ
ஓ செரி செரி நாங்க எண்ணெய்ல பொறுச்சி எடுக்க மாட்டோ எண்ணெய்ல பொறுச்சி எடுத்தா ரொம்ப எண்ணெயில பொறிச்சி எடுக்குறது சாப்படக்க கூடாதுன்ற ஒரு இது சொல்லுவாங்கல்ல அதனால எங்க வீட் வந்துட்டு தோச தவால தா பண்ணுவாங்க ஆனா அதுலியு எண்ண நறைய ஊத் நல்லா மொறு மொறுன்தா பொறிப்பாங்க இருந்தாலு இந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க எங்க எங்க வீட்ல எங்க என்ன பண்ணுவோம்னா மொளகா பொடி மட்டு தா நம்ம தனிமிளகாப்டி அரச்சு வச்சிருப்போம்ல
ஆமா ஆமா
தனி மிளகா பொடி மட்டுதா போடுவோ போட்டுட்டு மஞ்சத் தூள் கொஞ்சோண்டு வெள்ள பூண்டு மட்டு நச்சுபோட்டு அப்டே பெரட்டி வச்சிருவோ உப்பு போட்டு அழகா வேற எதுமே போட மாட்டோ ஆனா இது மட்டு போட்டு நீங்க பண்ணி பாருங்க இந்த மீன் தா அந்த மீன் அப்டே சூப்பரா இருக்கு அந்த ஸ்மெல் அடிக்காதுமா ஆ மிளகாய் பொடி லைட்டா மஞ்சபொடி வெள்ளப்பூண்டு நல்லா நச்சிட்டு வெள்ளைப்பூண்டு அதுல போட்டுட்டு லைட்டா உப்பு வேண்டுறது அவ்ளதா தண்ணி ஊத்தி அப்டே பெசஞ்சி வேண்டியதுதா இது மட்டு போட்டாலே செம்மையா இருக்கு
செரி நா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாக்கே நாங்க எப்போமே சிக்கன் பொறிப்போல்ல அதே மாரிதா பொறிப்போ ஆனா இதுல வந்து கொஞ்சோ அந்த மீன் மசாலா கொஞ்சோ போடுவோ எஸ்டா மீன் பொறிக்கிற மசாலா இருக்குல்ல அது கொஞ்சோ போட்டு பொறி
அது மட்டு போட்பிங்க ம் ம்,. இந்த மாதிரி நீங்க நீங்க பண்ற மாரிதா இப்ப கடைகள்ல ஹோட்டல்கள்லா பண்றாங்கல்ல அது இப்டிதா பண்ணுவாங்க
ஆ ஆ
ஆ நாங்க வீட்ல பண்றது இந்த மாதிரி செய்வோ
அ அ இப்போ மட்டன் சிக்கன்னாலு அதுல எதாச்சு போடுவாங்க கத்தரிக்கா உருளக்கெழங்கு அந்த மாரி போடுவாங்க
அப்டியா நாங்க உருளக்கெழங்கு மட்டு போடுவோ வேற எந்த காயு மட்டனுக்கெல்லா போட மாட்டோ
கத்தரிக்கா போடுவாங்க ம் கத்தரிக்கா போடுவாங்க ம ட்டன்ல சிக்கன்லயுமே கத்தரிக்கா போடுவாங்க கத்
ஓ அதா ஒவ்வொரு பக்கோ ஒருமாரி பண்ணுவாங்க மீன் கொழம்புல மட்டுத்தா அது சேப்போ ஆ சிக்கன் மட்டனுக்கு வந்துட்டு உருளக்கெழங்கு மட்டு சேப்போ மட்டன என்ன பண்ணுவோ ஓ அந்த மிளகு கறி கிரேவின்னு ஒன்னு வப்பாங்க எங்கம் செம்மையா இருக்கு ரொம்ப சிம்பிள்ங்க செம்மையாருக்கு அதுக்கு வந்து இதுல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா தேங்கா இருக்குல தேங்காவ சில்லு சில்லா நறுக்குவோல்ல அந்த மாரி நறுக்கி அந்த கிரேவில போட்டுருவாங்க அது வந்து இந்த கறிய விட அந்த கறிய விட அந்த தேங்கா மட்டு எடுத்து அந்த கிரேவியோட சாப்படைல்ல அந்த காரத்துக்கு தேங்காக்கு அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு
சேரி சேரி ஆ ஆ
இந்த செஃப்ல்லா சொல்றாங்கள டாப் லான்ச்சு அந்த மாரி
ஆமா டாப்னாச்சாருக்கு ஆ அது சிக்கன் அதாவது நான்வெஜ்ல நம்ம என்ன செஞ்சாலுமே அதுக்கு ஒரு தனி டேஸ்
டேஸ்ட் வந்துரு அதுதா வெஜ்ஜ வந்து நம் பாத்து பாத்து தா பண்ணனு
ஆமா எனக்கு சாம்பார்ல்லா வைக்க தெரியாது
எனக்கு தா தெரியாது ஆரம்பத்துல ஆரம்பத்துல நா இது ரசோ சா ரசோல்லா வந்துட்டு இந்த‌ கொஞ்சோ கா காரத்தன்மையா இருக்கனு நாலா வச்சா சப்புன்னு எனமோ புளித்தண்ணி மார்ருக்கு அப்புறோ சாம்பார் சாம்பார் மாரியே இருக் காது கொள கொளன்னு ஒரு மாரி வச்சுருவே நா ரொம்ப நாளா வச் ச்சு சாப்டே மாட்டாங்க வேஸ்ட்டா தா கீழ ஊத்துவே நா எனக் கஷ்டமாருக்கு இ ப்போ நா வந்துட்டு அவுங்க பண்ற ஒன் ஒன்னு ஒன்னயு பாத்து பாத்து பாத்து கரெக் ட்டா இப்பதா வந்துட்டு மா எங்க மாமி பண்ற டேஸ்ட் வந்துருக்கு அதே மாரி நா ரசொ எல்லாமே இப்ப இப் போ நாந்தா எல்லா பண்றே நா நல்லா பண்ணவு இப்போ நம்ள வுட்டுடாங்க சமைக்கிறக்கு
சேர் சேரி இங்க செயோ செல பேரு தாளுச்சு வப்பாங்க ரசமே அரச்சு அத தாளுச்சு வப்பாங்க இல்லன்னா இடுச்சு போட்டு சும்மா வப்பாங்க அப்டியு ந
நாங்க இடுச்சு போட்டுதா நாங்க மிக்சில சும் நா என்ன பண்ணுவே தெரியுமா அப்டியே மிளகு சீரகோ அதோடையே வந்துட்டு பூண்டு அதையு சேத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி ஆ கருவப்புல்ல கொத்தமல்லி எல்லாத்தையு ஒன்னா மிக் சில போட்டு அப்டியே ஒரே திருகுதா ஒரே ஒரு பல்ஸ் தா வப்பே வச்சு கொற கொறப்பா எடுத்ததுக்கப்பறோ அ சட்டில வந்துட்டு எண்ணெய ஊத்திட்டு நாங்க கடுகு போடுவோ வெந்தயம் போட மாட்டோ சில பேரு வெந்தயம் போடுவாங்க ஆ சும்மா அங்க லைட்டா இத்துனூண்டு கடுகு போட்டு வரமெளகா ரெண்டு பிச்சு போடுவே பச்ச மொளகா வச்சு அரப்பாங்க வரமொளகா பிச்சு போட்டுட்டு இந்த இந்த அரச்சு வச்சிருக்கோம்ல விழுது அதையு போட்டு கிண்டிட்டு தேவையானளவு மஞ்சத்தூள் நல்லா கிண்டிட்டு அந்த ஸ்மெல் நல்லா வரு கின்னதுக்கப்புறோ புளிய கரச்சி வச்சிருப்பே அந்த புளிய அதுல ஊத்திட்டு ரம் ரசோ எப்டி கொதிக்கிறதுக்குள்ள மொற கூட்டி வரையில எறக்கு கனு அப்புடின்னுவாங்க அதுதா கொதிக்கிறக்குள்ள எறக்கிட்டா செம டேஸ்ட்டாருக் ஆனா எல்லாரு சொல்றாங்க தக்காளி ரசம் தக்காளிய வந்துட்டு தண்ணியில போட்டு பாயில் பண்றாங்க பண்ணி உருச்சு அத அரச் ச்சு பண்றாங்க அது எப்டின் தெரியல நல்லா இருக்குமானு தெர்ல ஆனா எனக்கு ஆச த்த ட்ரை பண்ணனுன் அது எனக்கு ட்ரை பண்ணுனு ஆச ம்
த்து வரு தக்காளி டேஸ்ட்டு வந்து சாதாவா போறதோட அந்த மாரி வேக வச்சு போட்டோனா இன்னு கொஞ்சொ புளிப்பு டேஸ்ட்டு வரு நெனைக்கே
அதுதா எதோ ஒரு டிஃப்ரன்ஸ் இருக்கு தக்காளி ரசம்னா எல்லாருமே தக்காளி ரசமா தக்காளி ரசமா சூப்பரா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அது எப்டின்னு ஒரு நாளாது ரெசிபி பாத்து நம்ம செய்யணு
ம் நா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய இந்த இட்லில உப்புமா செய்யறது சும்மா விளாட்டுத்தனமா செய்வாங்கல்ல அந்த மாரி கொஞ்சொ நல்லா செய்வே ம்ச்சா ஆமா பாஸ்தா இந்த மாரி கொஞ்சோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எனக் கொஞ்சொ புடிக்கு செய்யறதுக்குமேவு கொழம்பு வகைகளோட
இடியாப்போ கெடைஞ்சுன்ன அந்த இடியாப்பத்த அப்டி தாளிச்ச மாரி ஈவினிங்ல பண்ணி வேஸ்ட் பண்ணாம சாப்டுவே இன்னொன்னு இந்த பொரட்டா கெடைச்சுன்னா அத பிச்சு போட்டு அப்டியே முட்ட பொத்து ஊத்தி கொத்து பொரோட்டா மாரி செஞ்சு சாப்பர்றது இந்த மாரி நானு இப்டிதா பண்ணுவே
ம் சேரிங்க தோழி நம்ம அடுத்த அழைப்புல பாக்கலா
சேரிடா பாய்
ஆ பாய்ஸஸ்
ம் பாய்